ஹலோ வணக்கம் வணக்கம் தோழியே
சொல்லுங்க நீங்க காலேஜூ ஃப்ரெண்டு பத்தி மறக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ்
எனக்கு ஆமா இருந்தாங்க ஒரு தோழி இருந்தாங்க ரொம்பமே மறக்க முடியாத ஒரு தோழி எனக்கு சின்ன வயசுலருந்தே தோழியா இருந்தாங்க அவுங்க நல்லவங்கதா நல்லா இருந்தாங்க கூட கூடயேதா இருப்பாங்க எப்பமே எங்க வீட்லயே இருப்பாங்க நா அவுங்க வீட்ல இருப்ப ஒன்னா சேந்தே வந்து சின்ன வயசுலந்தே ஒன்னா சேந்து படிச்சோ உம் ஸ்கூல் முடிக்கிற வரைமே அவுங்க கூடதா படிச்ச ஆனா இப்போ சில கார ணங்களால அவுங்க என் கூட இல்ல உங்களுக்கெப்டி
எனக்கு தோழிகள் வந்து நெறயா இருந்தாங்க பள்ளி பருவத்துல வந்து நெறயா தோழி இருந்தாங்க கல்லூரி பருவத்துல நெறயா தோழிகள் ஆனா எனக் வந்து ஆ இந்த ஆ இந்த இந்த வாழ் தின் பாத்தீங்கனா எனக்கு வந்து தோழிகள் வந்து ரொம்ப பிடிச்சது ம் கடவுள் வந்து ஒவ்வொரு விஷ்யத்துல வந்து நம்ளுக்கு வந்து ந ல்லா ஒரு இது குடுப்பாங் சொல்லுவாங்கள்ள அதுல வந்து தோழிகள் வந்து எனக்கு பஞ்சமே இல்லாம நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ப்ச் அ தோழிகள் வந்துதா கெடச்சது அதாவது வந்து எனக்கு ம் ஃப்ரெண்ட்ஷிப் நா ஆமா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லதா நா படி ச்சது எல்லாமே இந்த பள்ளி வந்து என்ன சொல்றது இந்த பெண்கள் பள்ளி பெண்கள் மட்டு படிக்கிற பள்ளி ஆ ஆமா பெண்கள் மட்டு படிக்கிற மாரி பள்ளி அந்த மாரி பள்ளிலதா எங்க வீட்ல சேத்துவிட்டாங்க அதனால வந்து பெண்கள் தா அதிகோ ஆண் கள்ல எனக்கு தோழர்கள் யாரு இல்ல அ பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பள்ளியில் படிக்கம் போது நெறைய தோழிகள் இருந்தாங்க அவங்களா மறக்கவே முடியாது எனக்கு ரொம்பயு ம் ஹெல்ஃபுல்லாவு இருந்தாங்க நல்லா அ நல்லா அந்த த தோழியோட ஃப்ரெண்ஷிப் அப்போ லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்பறோம் பாத்தீங்கனா கல்லூரில எனக்கு நெறைய நல்ல தோழிகள் கெடச்சாங்க ஆ எ மேல ஹேரிங்க இருக் க்ற மாரி ரொம்பயு ஏ மேல ரொம்ப அன்பு வக்கிற மாரி அந்த தோழி நெறைய இருந்தாங்க இப்ப மேரீடு ஆயிடுச்சு ஆயிரு ச்சு தோழிகள் வந்து எனக்கு ரொம்ப கம்மிதா இருந்தாலு நா நெனச்சு பாப்பே நாம் பள்ளில கல்லூரில படிச்ச தோழிகள்லா நல்லா நல்லா நம்மளுக்கு செட் ஆனாங்க இப்ப வந்து இப்ப வந்து கல்யாணானா போயிதா அந்த அளவுக்கு தோழிகள் வந்து அமயல
அப்டிங்களா
ஒவ்வொரு காலகட்டத்தில வந்து மாறு
ஆமா சில மாற்றங்கள் ஏற்படு
பள்ளியில படிக்கம் போது தோழியின் பாக்கும் போது நெறைய நாங்க சுற்றுலாலா போவோம்ல அந்த மாரி நல்லா பள்ளிகள் தோழிகைகளோடு சேந்து நல்லா சுத்துறது அந்த மாரி லா நல்லா வந்து அனுவச்சிருக்குறோ பள்ளி வாழ்க்கைய வந்து அதே மாரி கல்லூரி வாழ்க்கையில் ல அப்டிதா நல்லா அனுவச்சிருக்குறங்க நெறய அ படத்துக்கு போறது அ பக்கத்துல வந்து டேம் போறது அப்பறம் எல்லாரு சேந்து அரேஞ்ச் பண்ணி அ ட்ரிப் போறது அந்த மாரிலா நெறயா அனுவச்சிருக்குறோ அப்புறோம் பாத்தீங்கன்னா ப பக்கத்துல அவங்க ஊர்ல எதாவது திருவிழன்னா எங்கள கூப்புடுவாங்க வாங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்டின்டு ஒரு தடவ நா வந்து என்னோட தெ ம் தோழிகள வந்து திருவிழாக்கு கூப்புல்ல ஆ செரின் சொல்லிட்டு மொத நாளே லீவ் போட்டு வீட்டுல உக்காந்துட்டே அன்னைக்கு வந்து எங்க
ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ